லோ அண்ணி
அஹ் என்னமா பண்ற நல்லாருக்கியா
ம் அஹ் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
அஹ் நல்லா இருக்கேம்மா பாப்பா என்ன பண்ணுது நல்லாருக்கா
அஹ் நல்லாருக்கா
தம்பி என்ன பண்றாங்க நல்லாருக் க்காங்களா
ம் நல்லாருக்காங்க அண்ணி உங்க வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்களா அஹ் நல்லாருக்காஹ
இங்க எல்லா நல்லாருக்காங்கமா
ம் ம்
ம் சாப்ட்டியா சமச்சி சியா
அஹ் செஞ்சிகிட்ருக்குறாங்க
ஓ சேரி சேரி சேரி
ம்
பாப்பா தூங்கிறிச்சா
அவ தூங்கல காலையில ஆற்ர மணிக்குல எந்திரிச்சிட்டா அஹ் நமக் தூக்கமே வர்ல அவளுக்கு
வெளாண்டுட்டு திரியு ம்
ம் ஆமா அவுகூடயேதாருப்பே ம் இப்ப கொஞ்சோ நேரத்துல கேப் ப்புல இந்த டிஃபன் பாக்ஸ்ஸ எல்லாத்தையு தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டா
அய்ய‌யோ
ஆமா அவ தலையிலயு போட்டுக்குறா
அய்யய்யோ ம் அதுவு என்னதா பண்ணு பாவோ வெளியயு போ முடியாம
அதுக்காக யாராவது அவுங்க தலையிலயே அவுங்க போட்டுக்குவாங்கலா அமா வெளாட்டு ஜாமாருக்குல அது வெளாட்னா வெளாட மாட்டா
அஹ்
ம் இந்த மாரி டிஃபன் பாக்ஸு சமைக்கிறது இந்த சீரகோலா டப் பால கொட்டி வச்சிருக்கோல அதெல்லாம் அப்டியே வீடு ஃபுல் ல்லா பரவி போட்டுருவா
உம்
உம் மிளகு சீரகோ எல்லாத்தையு போட்டுருவா அந்த மாரி
அ அ அ அ
உம்
சேரி சேரி சேரி
ம் அங்க அங்கே இது கொட்டுனாங்கல்ல‌ கும்மி கொட்டுனாங்கள அங்க
ஆமா
பாத்துட்டு இங்க வந்து செஞ்சுக்கின்னே இருந்தா
அ
நா கும்மி கொட்டணு கும்மி கொட்டணுனு வெளிய போய் நின்னு கொட்டினு
ஓ இங்க பெரிய அங்கே முத்து மாரியம்மன் கோயில்லையா அ
அது மாரி செஞ்சுகிட்ருபா
அதெல்லா ஆ அதானே பொம்பள புள்ளிங்க செஞ்சா
ஆமா உம்
பரவால எதயா நோண்டிக்கிட்டு திரியுமோ உம்
உம்
கூட்டி வெச்சிருக்கியா நீ வெளிய போயிட்டு வருவியா
இல்ல நா வெள்ல போ மாட்டேன் அவுங்க கூட்டி ‌ போம்போதுதா உம்
போய் பழக்கோ இல்ல
ம்ஹு பழக்கோ இல்ல உம் ப்ச்
அதுக்கு நீ இன்னு கொஞ்ச நாள அம்மாவோடே இருந்திருக்கலா தம்பி இருக்கிறனால ஓடிறியோ
ஆமா உம்
செரி சொரி செரி ஃபாரின் எதாவது ட்ரை பண்ணி அனுப்பிவிட வேண்டியதுதானே தம்பிய
அதா அப்படி இங்கே அவுங்க போனதில்ல பழக்கோ இல்ல
உம் உம்
ம்
இங்கயே வேல பாக்ற எக்ஸ்பீரியன்ஸ வச்சு எதுவூ ட்ரை பண்ணி பாக்கலால்ல
அதுதா வேறதா ட்ரை பண்ணிக்கிட்ருக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேறெங் ங்கியாது போற மாரி வேற கம்பெனிக்கு ஐ டி ரிலேட்டடா போற மாரி பாத்துட்ருக்கே ம் ம் ம்
தங்கச்சிக்கு இப்ப கல்யாணோ பண்ண மாட்டியப்ப
ஆமா அது சொல்லிக்கிட்டுதா இருக்கறாங்க சீக்கிரோ அது பண்ணிர்லானு அதுதா இப்போ வேணா வே ணான் சொல்லுது
ஆ
ம் போ ஒன்னு பண்ணிட்டா இப்ப அம்மாக்கூ எந்த இதூமே இல்ல ஏதோ கடனோட கடன்னா பண்ணிட்லா அப்டின்றாங்க
ஆ
கடன் இருந்தாலூ அப்றோ இனிமே எப்ப பண்றது இப் சொல்லிக்கிட்ருந்தாங்க அது வேணாங்குது ஆமா வெளில தா பாக்கணூ அங்கயே கோணாபேட்ல கேட்டாங்க
ஆ
அது இதுதா வேணான் சொல்லிச்சு
ஆ
ம் அவரு இதுல சிங்கப்பூர்லே இருக்காரா இந்த மாப்ளே கேட்டாங்க அங்கியே அவரு அங்கியே வீடூ இருக்குதா சொந்த வீடூ இருக்குதா அங்க
ஆ ஆ
நீங்க நகலா எதுவூ போட வேணான் சொல்லி தா கேட்டாங்க
ஆ
இது வேணான்ட்ருச்சு அமா அம்மாக்க உ அங்க அவுங்க சொன்னாங்க நாங்க மறு கல்யாணோ ஆயி அங்கியே இருக்கதுனா அங்கேய கூட செட்டில் ஆயிக்றோ அப்டின் சொல்லி தாக் ந்தாங்க கோய்லுக் கடன் இருந்தாலு நானே அடைக்கிற அப்டியெல்லா சொன்னாங்க அது யாரு நமக்கு அடைக் க்க வேணா அது ஒழுங்கா வச்சுக்கிட்டான்னா போது அது சொன்னாலு அஹ் அது வேணான்டுருச்சி
அது அடங்காதுங் தாரணி
ஹம்மா அனா நானேதா வேணான்னு சொன்னே அப்ப அவருக்கு வந்து இருவத்தி ஏழோ இருவத்தி எட்டு வயசோ
ஐயையோ
ரொம்ப ஏ கூட இருக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசுனா
ஆமா இது ரொம்ப ன்னாப்
உஹம் அதனால வேணா சொல்ட்டோ
அது குடும்ப கஷ்டத்த நெனச்சு அவ வேல பாக்கலா நினைப்பா
அஹ் அப்டி இருந்தாலு இந்த கடன் மட்டு தான் இருக்குது உம்
பண்ணிற வேண்டியதானே
யாமா ஹும்
ஹலோ
எ கேக்குதா
உம் கேக்குதுமா சொல்லு என்னம்மா
சொல்லுங்க
அப்புறோம்
ஆ
உம் இங்கயா ஆத்த சமச்
ஆம் சமச்சிருக்காங்களா
உம் ஆமா எனக்கு ஒரு மூணு மணி வரையு வேல இருக்கு அதுகப் அப்புறோ எப்பயு போல ரொட்டிட்டு வந்துருவாங்க உம் சாப்ட்டோன தூங்கிருவாளா
நீங்க வே வேல வீட்
நாதா வீட்ல வெச்சு சிஸ்டத்த கொண்டு வந் து அங்கெ வேல பாக்குறாங்கள்ளே ச் கடையில வேல நடந்துட்டு இருக்கனால சிஸ் டத்த இங்கே கொண்டு வந்துட்டே
ஆ
சிங்கப்பூர்ல இருக்க கம்பெனிக்கு இங்க இருந்து அட்மினா ஒர்க் பண்ணிக்ட்டுருக்கே
இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்களா வீட்லயு
ஆ ஆமா இந்தா சிஸ்டம் கொண்டுவந்திருக்கியல்ல நா ஆஃபீஸ் போயிருவே எப்பயுமே இங்க ஆஃபீஸ்ல வேல நடந்துட்டு இருக்குறதுனால வீட்டுல இருந்து வேலைப்பாக்
சேரி சே உம் உம் இதுல இதுல எவ்ளோ அண்ணி இன்கம் வரு உங்ளுக்கு
ஆஃபீஸ்லயா
உம்
மந்த்திலி இருவத் ரெண்டாயிரோ
உம் செரி சேரி ஆ
ஆ மூணு வருஷமா வேல பாக்குற இன்ன இன்கிரிமென்ட்லா பண்ணல
ஐயேயோ மூணு வருஷமா இதே வாங்கிட்டு இருக்கீங்களா
ஜஸ்ட்டு ஃபைல் அனுப்புறது ரொம்ப வேல இருக்காது அப் ப்பப்ப ஃபிரீயாதா இருப்போ அதனால அவிங்க அந்த சம்பளத் த ஏத்தவே மாட்றாய்ங்க
உம் எப்படியோ கொஞ்சோ ஏத்துனாதான இன்ட்ரெஸ்ட் டா வேல பாக்க முடியு உம் ஆமா
அ என்ன பண்ண காத்திருக்காய்ங்கன் தெரியல
அ அ அ
உம்
இப்ப உங்களுக்கு ஆனா கரெட்டா ருக்கு அந்த இன்கம்
என்னமா
இன்கம் கரெக்ட்டா ருக்கா உங்ளுக்கு செலவுக்கு அதிகமாதா ஆகுதா உம் ஆமாமா கடன் அடைக்கணு உம்
எல்லா இது பண்ணி சரி பண்றதுக்குலா ரெண்டு மூணு வர்ஷொ ஆகு
உம் ஹ எப்படியுமே உங்களால எவ்ளவ் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ சேவிங்ஸ் பண்ணிக்கங்க உம்
எங்கிட்டு சேவிங்ஸ் பண்றோ நம்ம சேஃப்பா இருக்கறதே பெரிய விஷயமாருக்கு இப்பல்லா செரி இத சேவிங்ஸ் பண்றது
இதால நமக்கு அதுதா ஒரு அவசரத்துக்கு ம் எமர்ஜென்சிக்கு நமக்கு அது மட்டு னா இது பண்ணு சேவிங்ஸ் பண்ணாதா உம் உம் யாருமே இப்ப கேட்டா யாரு குடுப்பாங்க காசுன் கேட்டா ஆமா உம்
அத்த எப்பிடி அவுங்கள சமைச்சிருவாங்க சத்தம்லா போட மாட்டாங்லா உன்னைய
ஆ நா போய் எடையில எடையில ஏதாவது நறுக்கி குடுப்பே பண்ணுவே உம் அது அவுங்களே செஞ்சுருவோ இப்ப நா ஏதா செஞ்சன்னா நா அவுங்க ரொம்
அவுங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா
ரொம்ப காரமா ச ஹலோ
ன்றதுனால அவுங்களே சமைச்
ஆஹ் ஆமா நா ஏதா காரோ கம்மியா போட்டா எங்க மாமனாருக்கு வந்து சாப்ட மாட்டாங்க
அய்யய்யோ
ஆமா கொஞ்சோ ஏதாவது மாருந்தா கூட சாப்டமாட் டாங்க உம் அதனால நா செய்யறதில்ல உம் இல்ல இவுங்களுக்கு அண்ண இருக்குறாங்க அவுங்களுக்கு கல்யாணோ ஆயிச்சு
என்னம்மா
ஆஹ் அவுங்களுக்கு அண்ண இருக்கறாங்க அண்ண
அண்ண இருக்காங்களா
உம்
கல்யாணத்துக்கு வந்தாங் களா
ஆஹ் வந்தாங்களே இது அங்க இருக் ரிசப்ஷனுக்கு வரல இங்க கல்யணத்துக்கு வந்தாங் றோம் முன்னாடி நிச்சயத்துக்கு வந்தாங்க
ஆஹ் ஆஹ் கல்யாணோ ஆயிருச்சு
ஆஹ் கல்யாண ஆயிடுச்சு
எங்க இருக்காங்க அவங்க
இங்கதா பக்கத்திலயேதா இருக்குறாங்க
ஓ பக்கத்து பக்கத்தண வீடா அப்ப நீனு
ஆஹ் பக்கத்துலனா கொஞ்சோ தள்ளி
ஆஹ் ஆஹ் ஆஹ்
உம் உம் ஆஹ் ஒரு பையன் இருக்கு
ஓ சேரி செரி செரி அப்பறோ என்ன பெரச்சன இல்லயே
உம்
உம்
உம் உம்
நா ஒரே பையன் நெனச்சிட்டு இருக்க இத்தன்னால
இல்ல இல்ல ரெண்டு பேரு
உம் உம்
அவங்க தனியா இருக்கறாங்க இங்கே
ஓ ஓ சேரி சேரி
உம் உம்
அவரு ஐ டி யா என்ன வேல பாக்குறாரு
அவங்க இது ஆட்டோ வச்சிருக்காங்க சொந்தமா
ஆஹ் ஆஹ்
ஆட்டோ ஓட்டுவாங்க சில இடத்துல ஏதாவது காரு ஓட்ட அந்த மாரி போவாங்க
ஆஹ்
உம்
ஏன் அந்த பொண்ணு இவுங்களோட செட் ஆகலையோ
ஆமா அது அவுங்க செட்டாகல அது வேற ஒரு மாரி கத
சேரி சேரி ஆஹ்
உம்
அவ்ளோ சி சேரி சேரி எனக்கே தெரியாது இவ்ளோ நாளா சேரிமா இந்தா இன்னொரு கால் வருது நான் அப்புறமாட்டி அடிக்கிறேன் உனக்கு ஆஹ் சேரிம்மா சேரி என்னங்க